ஹலோ
எப்டி இருக்கீங்க
உம் நல்லா இருக்கேங்க மேடம் ம் குட் மார்னிங்
என்ன பண்றீங்க
இப்பதாங்க மேடம் எந்திரிச்ச நைட்டு் ஃபுல்லா ஜொமேட்டோ போயிட்டு வந்தே காலையிலே அஞ்சு மணிக்கு படுத்
ஆங் டபுள் ஒர்க் பாக்குறீங்களா ம் இந்த மாதிரி ரெண்டு ஒர்க் சேத்து பாக்குறது கஷ்டமா இல்ல
இதுல்ல என்னங்க மேடம் கஷ்ட இருக்கு இது நல்லாதா இருக்கு
நல்லாதா இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லா
நீங்கதா
ம் சண்டே என்ன ஸ்பெஷல்
சண்டே இன்னைக்கி வேல ஓவரா இருக்கு ஃப்ரீயா இருந்தா கூட ஏது ஒன்னு சமைக்கலா இன்னைக்கி வேல புக் புக் பண்ணிட்ட பத்து மணில இருந்து நைட்டு ஆஹ ஹ ஆங் இது மூணு மணி வரைக்கி அதுக்கப்ப ம் ஆறு மணில இருந்து நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கி இந்த மாரி புக் பண்ணி வச்சுகோங்க நா வேல கொஞ்சம் ஓவரா இருக்கா கமிட்மெண்ட் அதிகமா இருக்கு அதனால கொஞ்ச ஒர்க் அதி ஹெவியா இருக் கு
ஆ ஆ ஆ ஆ புரியுது புரியுதுங் சார்
உ ஏன்ச்சி கெளம்பணு நீங்க ஒர்க்குக்கு
உஹ்ம் பத்து மணிக்கு கெளம்பணு மேடம்
பத்து மணிக்கு
ம்
ஆஹ் பயே போயிட்டு இருக்கு ஹார்டு ஒர்க் மாரி போயிட்ருக்கு லைஃபு
உஹ்ம் ஆமாங் மேடம்
ஹ ஹ அப்புறம்போ
அப்புறம் நீங்க சொல்லுங்க நீங்கதா சொல்லோணு நா சொல்லிட்டே இந்த மாரி இப்பிடி போயிட்டு இருக்குது உங்களு உங்க உங்க லைஃப் எப்பிடி
அது போயிட்ருக்கு அமா பாத்தீங்கன்னா ஒர்க் பாத்தீங்கன்னா ப்ரெஷர் தா எப்பயிமே மைண்ட் ப்ரெஷர் ஒர்க் தா என்து உம் ஒர்க் போய்ட்டுதே இன்னைக்கு சண்டேனாலே இன்னிக்கு சண்டேல கூட ஃப்ரீ கிடையாது நான்வெஜ் எடுத்து சமைக் சொல்லிருவாங்க வீட்ல சமைக்கிறது துணி தொவைக்கிறது அப்டியே அந்த வீட்ல இருக்க ஒர்க் பாக்கறதுக்கே கரெக்டா இருக்குன் வச்சுங்களே
உம் ஹ்ம்
இருக்கு பசங்க இருக்காங்க சேத்து பாத்துட்டு இருக்கு நீ இல்ல
உஹ் ம்
சண்டே ஒரு நாள் ஃப்ரீனுவாங்களே
உம் அத நீங்க குக்கிங் பன்னோனே
ம் ம் அதுவும் அன்னைக்குன்னு பா்த்துதான் ரெண்டு வேலையா வந்து நிக்கும் நம்பளுக்கு சண்டேல கொஞ்சம் உடக்காரலாம்னு பார்த்தா அன்னைக்கு ரெண்டு வேலையா வந்து நிக்கும் நம்பளுக்கு அதனால ரொம்ப அது சண்டேன்றது சொல்ல முடியாது எங்களுக்கெல்லாம்
உஹ்ம்
பேருக்குதான் சண்டே
உஹ்உஹ்ம்
ரிவெஞ்ச் எடுக்கற சண்டே இதெல்லாம்
ம்
ம் மீதி பேர்ல்லாம் போயிட்டாங்களா ஒர்க்குக்கு
யாருங்
உங்க ரூம்மேட்
ரூம்மேட் ஊருக்கு போயிட்டா இருக்க
ஆ
எல்லாமே ஊருக்கு போயிட்டாங்க ம் நான் மட்டுதா நா ரூம்ல தனியாருக்க
அப்படிங்களா நீங்க ரெண்டு பேர் தானே இருக் சொன்னீங்கள்ள
ம் வ வரும் ஊருக்கு போயிட்டாரு நாளைக்குதா வருவாரு நான் மட்டுந்தா ரூம்க்கு போயிட்டு வந்துட்ருக்க ஹ டைமும் டைமும் இல்ல
ம் உங்க டெய்லி ரொட்டேஷன் ஒர்க் இப்படி தானா இல்ல சண்டே மட்டுந் தானா
தோ கமிட்டமெண்ட் அதிகமாருதனால அப்படித்தாங்க மேடம் போயிட்ருக்கு சேலரி ஏதோ ஓரளவுக்கு நிக்குது நா லோனு அது இது வாங்கி வச்சு எதுக்குட வாங்கி வச்சோம்ட்ருக்கு பின்னாடி வா அது ஒரு முப்பத்தஞ்சு வயசுல லோன் வாங்க இருக்கது இப்போ இப்ப நடி இப்படி நடக்குதுன்ட்டு நமக்கு தெரியுது அதனால இது நல்லதுக்குதான் நனச்சு நானும் போயிட்ருக்கே அப்போ முப்பதஞ்சு வயசுல லோனு கீது எடுத்தோம்னா என்ன பாடு ப்படுமா அது இப்ப பண் ட்டு இருக்கேன் சார் டைம்லா முடியுது லாங் டைம்ல அது ஹோம் லோன் இந்த மாரி எல்லா போட்டப்பலா அவ்ளோதா முன்னாடியே ஒரு வானிங் மாறி கொடுக்குற அது அ ச ஒரு கடவுள் குடுக்குற மாதிரின்ட்டு நெனச்சிட்டு க போய்ட்டுருக்கு
நீங்க எதனால லோன் எடுத்தீங்க பேஜ்சலர்ன்றீங்க லோன் எடுத்திருக்கீங்க
ம் செரி அப்பத்தக்கி எடுத்தே ஆன கரெக்டாக கட்டிட்டுருக்க- இருக்கு இ எம் ஐ மிஸ் ஆகக் கூடாதுன்ட்டு அந்த இதுல எடுத்தே ச்ஸஅந்த இதல போய்ட்ருக்கு
ஒடம்பு சரீலையா
ம்
ஒடம்பு சரீலையா
உம் சளி தாங்க மேடம் ஒடம்புலா நல்லாதா இருக்கு சளிபுடிச்சிச்சி ஏதோ இப்ப ஓரளவுக்கு போயிட்ருக்கு
ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாச்சா
ம்ஹூம் அது இது ப்ளட்டு கொடுத் துல இருந்து ஒடம்பு சரியில்ல இம்யூனிட்டி பவர் சுத்தமா இல்ல வா ஃப்ரூட் சயிட்டமா சாப்ட்டுட்ருக்கே
அ அ அ அ அ ப்ளட்டு ப்ளடு குடுத் இது பண்ளீங்லா
ம் ஆமா ப்ளட்டு குடுத்தே தெரிஞ்சய்வங்க ஊர்லருந்து இருந்தாங்க ஆ அப்றோ இந்த மாரி ப்ளட் பிளட்டு வேணுனு சொன்னாங்க டி சி ஐ ஒரு டைம் நா இப்தா ஃபர்ஸ்ட் டைம் குடுத்தே குடுத்துட்டு இந்த மாரி ஒடம்பு சரியில்லாம போயிர்ச்சு ஒரு ஒரு மாசமாட்டாவுது ஃப்ரூட்ஸ் ஐட்டெம்லா சாப்ட சொன்னாங்க நா டீயி டீயா குடிச்சுட்ருக்கே
செரி ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு கேட்டு பாக்லா தானே பிளெட்டு குடுத்தா இந்த மாரிலா ஆவுமான்ட்டு
ம் அதாவது வா நா அன்னைக்கு காச்சலா இருந்த மாரி ஆய்டுச்சி
அ அ அ
அப்ப என்ன மொதல் மொதல்ல குடுக்குற போது ரொம்ப டயர்டா இருக்கு காய்ச்சல் அடிக்கோ
ம்
இந்த மாரி
ம் ம் ம் அங்கேயே இன்ஃபர்மேஷன் குடுத் இருந்தாங்ளா ம்
இது ஃபூட்ஸ் ஐட்டமா சாப்டுங்க அப்டி சே சொல்லிதா அம்ச்சு
ம் ம் ஏனா ப்ளட்டு எறங்கிட்ச்சுன்னா அடுத்தது ஒடம்பு வீக்கா
வீட்லியு சண்டங்க நாய் நா டீ குடிச் சிட்ருக்கனால எனக் கூ ஃப்ரூட்ஸ் ஐட்டொ சாப்புர்றது டைம் இல்ல சாப்ட்டா இந்த மாரி செவ்வாழ பழோ மாதுளம்பழோ இந்த ரெண்டு மட்டுதா சாப்டுவே
ம் ம் ம் ம் கொஞ்சொ ஹெல்த்தியா சாப்ட்டு எத அந்த ஃப்ரூட்ஸு ஃப்ரஜ்ஜூஸு அதுலா எடுத்
ம் ஆமா அந்த மாரி தாங்க எடுத்துட் த்துக்கே
ம் ஏன்னா இதுலா கொஞ்சொ இம்யூனிட்டி பவர் கொஞ்சொ இதா இருக்கு இந்த மாதுளம்பழ ஜூஸு அத எல்லாம் கொஞ்சம் இந்த வெல்லம் வாங்கி நீ வெல்லத்துல பாத்தீங்கன்னா இந்த மல்லாட்ட பயிரு பொட்டுக்கள் இருக்குங்கள ஆ ரெண்டு கியும் பன வெல்லம் கிடைச்சாலும் பெட்டர் தான் ரெண்டுத்தையும் கலந்து அது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுங்க அதுவும் ரத்தம் உடனே இன்க்ரீஸ் ஆகும்.
ம்ஹும்
அத சாப்ட்டு பாருங்க நல்லாவுக் என்னா ஒண்ணு அந்த வெல்லத்த வந்து. ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணிக்காம பொட்டுக்கல்லையும் இதையும் கொஞ்சம் சரிக்குசமம்மா யூஸ் பண்ணிட்டு அந்த வெல்லத்த பாத்தீங்கன்னா கொஞ்சமா ச்சு உங்களுக்கு எவ்வளவு ஸ்வீட்டு தேவையோ ஸீவிட்டு சாப்பிட்ற மாதிரி எச்சா கூட போட்டுக்கலாம் அப்படி இல்லையா ஸ்வீட் கம்மியா இருக்குனா அதுகேத்தமாரி ஸ்வீ்ட் போட்டு அந்த ரெண்டு எதுமே கொஞ்சம் கொஞ்சோ ரொம்ப அதிகமா ஒரே டைம்ல எவ்ள போட் ஃபேமஸ் செல்லு பாத்துட்டு இந்த மாரி இது ஃப்ரியா இருக்கிற டைம்ல அந்த மாரி டைம்ல யூஸ் பண்ணிக்கலா அத
ம்
சாப்ட்டீங்கனா கொஞ்சோ நல்லா இருக்கு ஒடம்பு
ம் ம்
அ வேற ஒன்னுல்ல மிக்சில்லா இருக்கா
ஆ அப்புறம் இந்த கேரட்டும் பீட்ரூட்டும் வாங்கி ஒரு ஜூஸ் அடிச்சு மார்னிங்ல
ம் இங்கய வேணும் வேலைக்கு போயிட்டு வறதே கரெக்டா இருக்கு.
நெறைய கையில ஒரு பீட்ரூட் ஒரு கேரட் அது பெருசு பெருசா கொஞ்சம் அடி கட் பண்ணி அப்டியே போட்டு கொஞ்சோ ஷுகர் வேணு கொந்நாள் ஆட் பண்ணி
ஹ்ம்
இல்ல எல்லா வெறும் வாயால சாப்பிட்றதுனாலும் சாப்
உம் வே - வெறு இது குடிக்க முடியாது மேடம் கேரட்டு கூட குடிச்சர்ல்லா பீட் ட்ரூட்டு ரொம்ப இதா இருக்கு
அதுக்குதா ரெண்டுத்தையு சேத்து குடிச்சுக்கங்கன்னே
ஹ்ம்
ஃபில்ட் ட்ரிப் ர் பண்ணிக்கிங்க ஃபில்டர் பண்ணா கொஞ்சோ ஒங்களுக் குடிக்க ஈஸியாருக்கு ஃபில்டர் பண்ணாம அப்பிடி குடிக்கும்போது அந்த வர வரன்னு இருக்கதுனால அது தெகட்டுற மாரியே இருக்கு கோ அதே வந்து நீங்க என்ன பண்ணலா அப்டி சாப்பிட முடியுலன்னாலு சின் சின்ன கட் பண்ணி சேலட் மாரி கூட யூஸ் பண்ணிட்டு போலால்ல கொஞ்சோ நல்லா இருக்கு அ இது பிளட் இன்க்ரீஸ் ஆகுறது ஏன்னா குடுத்துருக்கீங்கன்னம் போது அந்த பிளட் ஒடனே ஏறணு இல்லீங்களா
உம் ஆஹ் ஆமா கூட அது மறன்ட்ட நா என் வந்து பீட்ரூட்டு சாப்புட்டோன்னாலு ப்ச் கொஞ்சோ இன்க்ரீஸ் ஆகு ஆஹ் நெனைச்சிட்டு இருந்தே சேரி ஈ நாளக்கு தி நமக்கு டைம் கெடைக்க மாட்டேங்குது அதுக்கு ஆஹ் நோடௌ
இது கூட வாங்கத் தேவல்ல ஒரு அஞ்சு ரூவாய்க்கு குடுங்க சின்னதான்னு கேட்டாலு குடுப்பாங்க ரொம்பல்லா வேணா எனக்கு சின்னதா குடுங்க அப்டின்னு கேட்டா ஒரு அஞ்சு ரூவா பத்து ரூவாக் கேட்டா குடுப்பாங்க கண்டிப்பா குடுப்பாங்க அத வாங்கி ஒரு முழுசா ஒரே நாள்லயே முழுசால்லா சாப்ட முடியாது அத இன்னக்கி ஒரு அரன
வேல நைட் ஒரு வேல இன்ட்டர்வெக்கு
பாப்புவ எடுத்துக்கினீங்கன்னா கூட ஒரு ஆஃப் ஆஃப் கேரட் சும்மாவே கேரட்லாம் வருவவே ஏா அப்ப கழுவிட்டு நம முழுசா கூட சாப்பட்டுக்கலாம் ஒரு கேரட புல்லாக கூட
ம் ம்
கொஞ்சம் தெகட்டுற மாரி இருக்கும் என்ன உன்னா அதெல்லாம் நல்லது உடனே இன்க்கிரீஸ் ஆகும் வேற ஒண்ணு கிடையாது ஒ டயடனஸ் போவூம் இந்த மாதிரி ஃபீவர் இல்லாம இருக்கலாம் கொஞ்சா இதா இருக் இப்ப வேற ஒண்ணும் கிடையாது
ம்
பிளட் சர்க்குலேஷனுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம்
ம் ம்
ம் டரை பண்ணி பாருங்க அந்த எல்லா சில மாதுளை பழங்க மையலை குடிச் சாப்புட்றது
ம் மிக்சி இங்க ஏதா ளுக்கு குடிச்சுட்டு கிள மாண்டிதான் என்னாச்ச அது சர்க்கரைக்கு பதிலா நாட்டு சர்க்கரைக்கு இ கிடச்சுன்னு உடனேது
ம்ம்ம் நாட்டு சக்கர தான் இது ஒயிட் சுகர் யூஸ் பண்றதோ ர பணம் கற்கண்டு வெள்ளம் இது யூஸ் பண்ணீங்கன்னா ஒன்னும் கொஞ்சம் பெனிபிட் அதிகமா இருக்கும் அதுல வரும் முடியாது ம் பரவால்ல ப்ளூட் டொனேஷன்லாம் கொடுக்றீங்க
ம் ஏன்னா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க சரி கொடுத்துட்டு வந்தலாம் ஆனா இங்க யாரு ஊர்ல இருந்து வந்தக்குனால யாரையும் கேட்க முடியாது சரி நம்ம தெரிஞ்சு பசங்க இருந்தாங்க இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு
அப்படிங்களா செரி செரி நல்ல விஷயம்தான் இதெல்லாம் ஆ என்னா ஒண்ணு நம்ம ஒரு பாட்டில் கொடுத்தா நம்மளுக்கு அதை விட கொஞ்சு அதிகமா இன்கரீஸ் ஆகுனு சொல்லுவாங்க
ஆ
நம்மளோட ஒடம்புல இருக்கிற இதுவு சேந்து ம்ச் சுத்தமாவுன்றதுதா ஒரு விஷயம் பிளட்டு இப்ப பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவ நம்ம டோனட் பண்ணினே இருந்தா
பாத்துங்க ஒடம்ப பாத்துங்க ஓக்கே ப்ரோ ஓக்கே ப்ரோ தேங்க்யூ ப்ரோ
ஓக்கே மேடம்